ஹலோ கேக்குதுங்கலா ஹலோ கேக்குதுங்கலா ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குது சொல்லுங்க ஹலோ
ம் ஹலோ கேக்குதா
ஆ கேக்கு கேக்கு சொல்லுங்க
ஆ ஓகே எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
ம் ஈவினிங் வீட்ல பசங்கெல்லா வந்ட்டாங்க ஸ்கூல்லருந்து அவங்க கூட அப்டியே உட்காந்து பேசிட்டு இருக்றோ
செர் செர் செர் ஓகே ஓகே கெ கே க்கற பசங்க
ம் பையே ஒண்ணு பாப்ப ஒண்ண உங்களுக்கு
சேம்
செம் செரி செரி செரி நீங்க ஏதாவது டாபிக் வச்சிருக்கீங்ளா
ஆ ஆ நீங்களே ஏதாவு சொல்லுங்களே
ம் ம் செரி ஓகே ஆ சோசியல் மீடியா பத்தி வேண சொல்லுங்க
ம் சூப்பர் அ என்னோட பெஸ்ட்டு எண்டர்டைன்மெண்டுஸ் சோசியல் மீடியா ஹ்ம்
ம் ஒகே
ஆ
சோ சோசியல் மீடியா வந்து நமக்கு என்ன ரு உள்ளது நமக்கு அ அதிக நல்லத தருதுங்களா இல்ல அதிக கெட்டத தருதா அதுல வேணா சொல்லுங்க பாக்கலா
சோசியல் மீடியா நல்லதா கெட்டதானு கேட்ட என்ன ஒரே ஓகே நல்லதுதான்னு சொல்லுவே அது அவுங்கவுங்க எடு நல்லதுன்றது இது வந்து எப்டின்னா அதுலதா இப்ப நெறைய தெரிஞ்சிக்கிற மாரி க்கு
ம் ம் ம்
லெவலா இருந்தாலு செ செரி நார்மல் ஒரு சினிமா எல்லா டிபார்ட்மெண்ட்டே ஒர் எட த்துல பாக்கம்னா அது சோசியல் மீடியால மட்டும்தா பாக்க முடியு நமக்கு அதாயோ கொஞ்சோ கனெக்ட் ஆவுருக்கு ஈஸியாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரிக் அதுலயு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அதுலயு
இருக்கு இருக்கு ம் கரெக்ட் கரெக்ட்
ஒரு
க்கு நம்ம அ எடுத்துக்கக்கூடிய விதம்
ம் எடுத்துக்கற விதம்தா அது வந்து அவங்கவுங்க தப்பா யூஸ் பண்ணுன்னு நெனைச்சிட்டாங்கன்னா அது தப்பு கரெக்டான அவுங் அவுங்ளுக் என்னென்ன தேவையோ அத மட்டு பாத்து அதுல இருந்து வெளிய வந்டாகன்னா எல்லாருக்குமே அது அது சேஃப் சோன் தா
இப்ப சிம்பிளா சொல்ல போனா நமக்கு இது மேரி சொல்லா பபெட் மெனு மாறி சொல்லலா நமக்கு தேவனா மட்டு நம்ம எடுத்து
ஆ தேவைன்றத எடுத்துக்கோங்க தேவ இல்லன்னா விட்டுட்டு போய்டே இருக்கணு அத தா நம்மள தா கான்ட்ராவைஸ் பண்ணி அது அதுக்குள்ள திருப்ப திருப்ப திருப்ப வேற வரதுக்குள்ளே போனீங்னா தா மாட்டிக்கிற மாரி வரு ம் அதுலயுமே சொல்லப்போனா சோசியல் மீடியாவ்லயு ரொம்ப தப்பு அப்டில்லா சொல்ல முடியாத் அதாவ்து நம்மளோட செட்டிங்ஸ பொறுத்து தா நம்ளோட ப்ரைவேசிக்கேத்த மாரி அதுல எவ்ளோ செட்டிங்ஸ் இருக்கு ஆ அது அவ் எல்லாரு கரெக்ட்டா பாத்து அன்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்ன்னா சோசியல் மீடியா சேஃப் ஜோன்
இப்போ அ இப்போ நா என்ன சொல்லுறமா நடுத்தர வய்து சோ திருமணம் ஆனா ஆ காதவுங்க ஓகே பட் கொழந்தைங்ளுக்கு வந்து என்ன நமக் எந்த வக நல்லத கு குடுக்துங்ளா இல்ல பாதிப்பு துங்ளா அதுல
கொழந்தைக்களுக்குன் பாத்தீங்கன்னா கொஞ்சோ டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லா அந்த குழந்தைகளுக்கு எதுக்கு இது தா சோசியல் மீடியா தா குடுக்கோனுன் நீங்க நெனைக்கறீங்ளாங்கறே ல்றதுன் தெரியல நன்மே சொல்லப்போனா எம்பிள்ளைகளுக்கு நா சோசியல் மீடியா அ இன்ன வரைக்கு எம்பிள்ளைகளுக் வந் து நா இது வரைக்கு ஏ ஃபோன பொறுத்த வரிக்கு ஏ ஹஸ்பண்ட் ஒ ஃபோன்ல பிள்ளைங்க ரீல்ஸ் பாப்பாங்க ஏ ஃபோன்ல என்னோட ஸ்ரிட் லருக்கும் போது என்னோட இன்ஸ்டா யூஸ் பண்ணவே மாட்டாங்க
ம் ம் புரிது புரிது
நம்ம ஒவ்வொரு பிள்ளயு ஹேண்டில் பண்றப்ப இது யூஸ் பண்ண கூடாதுனா குடுக்க கூடாது எ பிள்ளைங்க பாக் கறக்கான ரிலேட்டட் நெறைய ஆப்ஸ் இருக்கே ஃபோன்லே நெறைய ஆப் இருக்கு ட்ராயிங் ஆப் இருக் கே அவுங்களோட ப்ரொனொன்சேஷன் வர்லனா அதுகேத்த மாரி ஏப் இருக்கு ஹேண் ரைட்டிங் ஏ ப்ருக்கு சோ அந்த மாரி ஏப் ஏ அந்த மாரி ஏப் பேரண்ஸ் எடுத்து குடுக்க மாட்றாங்க எல்லாருக்கு சோசியல் ஃபோனு அபி நெட் ஆன் பண்ணிட்டா இன்ஸ்டா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இந்த நாலு மட்டுந்தா எல்லாருக்குமே ஒரு ன்ல இருக்கு இத தவர உள்ள நெறைய ஏப் பிள்ளைகளுக்கேத்த மாரியா ஒவ்வொரு பர்சனுகேத்த மாரியு ஒவ்வரு ஏப் இருக்கத்தா செய்து
கண்டிப் கண்டிப்பா
ம்மா நீங்க எப்டி வ நீங்க சோசியல் மீடியாவ ப த்தி
இல்ல மீடியா பத்தி பாத்தீங்கனா இப்ப நா வந்து பாத்தீனா நா ஒர்க் பண்றது அ டிஜிட்டல் ம மார்க் கெட்டிங் ரிலேட்டா நா ஒர்க் பண்றே சோ அதனால வந்து எனக்கு சோ சியல் மீடியா அதிகமா என்னோட வேலைக்காக நா அதிகமா உபயோகப்படுத்துவே அ அத தாண்டி பாத்தீங்கனா இப்பொ நமக்கு ஏடு குடுக்குறோ சோ ஏடு டெவலப் பண்றோ சோ அந்த மாரி இதுக்காவ என எனக்கு வந்து சோசியல் மீ டியா பாத்தீனா ந இப்ப நம்மோ ந என்ன சொல் ஒரு ப்ப ஒரு பதனெஞ்சு இருவது வருஷத்துக்கு முன்னாடி பா த்தீங்னா ந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் இஞ்சு டைரக்ட் மீடியா தா இருஞ்ச்சு டி வி டெலிவிசன் நியூஸ்பேப்பரு அந்த மாரி இஞ்சு சோ டிஜிட்டலைஸ் அதிகமாவு என்னாச்சுன்னா உங்ளோட எல்லா இ இப்போ எனக்கென்ன ஒரு சின்ன ஒரு ஒரு ஷாப் வெச்சிருக்கவங் கூட என்ன பண்றாங்கன்னா உங்ளுக்கு அவுங்களோட ச்ச அந்த கடைய விளம்பரப்படுத்தறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா பண்றாங்க அப்போ அவுங்களுக்கு அந்த ரீச்சு வந்து சீக்கிரங் கெடைக்கு அவுங்களுக்கு அந்த சேல்ஸ் ரேஷியோ இல்ல கன்வர்ஷனா வந்து அவுங்களுக் சீக்கிரமே அவுங்களுக் கெடைக்கு சோ அத அதவு பவு அத கம்பேர் பண்றப்ப இப்போ இருக்க சோசியல் மீடியா வந்து ஒரு பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து அ என்ன சொல்றது ஒரு வ வரப்பிரசாதமா இருக்குன் சொல்லா நீங்கனா நீங்க நம்ம என் ண்டடைமண்டுக்காவ் யூஸ் பண்லா பட் இது அத தாண்டி வந்து இந்த இதுல நம
நெறைய அதுல பிசினஸ் சோசியல் மீடியால எவ்ளோ பிசினஸ் இருக்குது தெரியுமா இன்கம் எ பிசினஸ் ப பண்றவுங்க இத வெச்சி இம்ப்ரூவ் பண்றவங்களு இருக்காங்க இல்ல நா பிசினஸே கெடயா து நா ஒர் ரார்மல் பீப்பிள் ஒரு சேலரி பேஸ்ல தா இருக்கே அப்டின்ருக்கவுங்களுக்கு ஆ அதுக்கேத்த மாரி இருக்கு
ஆமா ஆமா அதனால என்னோட தரப் புல வந்து இந்த சோசியல் மீடியா வந்து ப்ப எவ்ளோவோ பூம்மர் ரிசர்வாயி ஏ ஐ யில ஆவட்டு இந்த ம ஒனக்கு மந்த் ஆன் மந்த்துக்கு புது புதுசா ஏ ஐ வருது அந்த டூல் வருது அப்டிங்கிறப்ப நம்ப ஆட்ஸ வந்து எவ்ளேவோ நம்ம இது பண்ணுறோமோ அப்டிங்கிறப்போது அவுங்களுக்கு இதுல நா என்ன சொல்றது இந்த வ இதுல ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்ன்னா அ இப்போ ஒரு ஆடு எடுக்கறாங்க ஆட் சூட் எடுக்கறாங்கன்னா அ என்ன சொல்லி நம்ம ரியல் ரியல் ஹூம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு அவங்க ஆடுல நடிப்பாங்க ஸோ அதுல ப்ரொடக்ஷன் நெறையாருக்கு அதெல்லா இது பண்ணி தா கடைசியா ஒரு ஆடு வந்து வெளியே வரு பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னாயிருச்சுன்னா உங்களுக்கு ஏ ஐல என்ன ஆச்சுன்னா அது அவங்களோட இதுலம வந்து கொறையறப்போ சோ அவுங்களுக்கான வருமான வாய்ப்பு அந்த
ஆ இந்த மாரி இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நீங்க இத சொல்றீங்க போட் டோ ஷூட் எடுக்கறவங்களுக்கு எவ்வளவு பேரு இப்ப அ இ அ இப்ப இந்த எங்கஸ்டா இருக்கறவங்களுக்கு எவ்வளவு பேத்துக்கு வேலை வாய்ப்பு கெடச்சிருக்கு
ம் ம் ம் ம்
முன்னேலா போட்டோ ஷீட் எடுக்கணு அப்டின்னாங்கனா ஒரு மேரேஜ்க்கி எடுப்பாங்க இல்லனா ஒரு ஒரு பங்க்ஷன் ரிலேட்ல எடுப்பாங்க அவ்ளோ தா எடுப்பாங்க அப்போ போட்டோஸ் எடு க்கறவங்க பாத்தீங்கன்னா கம்மியாதா அ அதோட ப்ரொபஷனல் இருக்கறவங்களு கம்மியா தா இருப்பாங்க
ம் ம்
இருக்கும் போது இல்ல ஆனா இதுப்ப இதுக்குன்னே படி
மே படிச்சது நம்ம என்ன சொல்லலா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கு நீங்க அந்த சொன்ன அந்த ஃபோட்டோகிரஃபி ஃபோட்டோஷூட்லா நல்ல பூமாருந்துச்சு இப்போ ஒரு டூ இயர்ஸா என்னா பாத்தீங்ன்னா அந்த ஏ ஐ வந்ததுனால தா நீங்க சாதாரணமா நீங்க ஒரு மொபைல்ல நீங்க ஒரு போட்டோ எடுத்தாலே அது ஏ ஐ ட்ட குடுத்தீங்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அத மாத்தி குடுத்துருதுல உங்களுக்கு சோ அப்ப அந்தந்த போட்டோகிராபி அந்த கஷ்டப்பட்டு அவங்க போட்டோ ஷாப் படிச்சாங்க சோ அதெல்லாமே அவங்க பாதிக்கப்படுதுல அது
அது ஒரு இன்னு இன்னு நெறைய பேத்துக்கு ஏ ஐ தெரியுமாங்கறது தெர்ல ஆனா சில பேர் இன்னமும் அந்த போட்டோ எடுக்கணு எனக்கு இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் தா வேணு இந்த மாதிரி செட்டிங்ஸ் போட்டுதா எடுக்கணு ஆ அப்டிருக்கு
டோகிராஃபி இருக்கு
அ ஆனா நீங்க சொல்ற ஏ ஐ வந்து எல்லா வேலையு பாக்குது
ஆமா எதுன்னு இல்ல உனக்கு சமையல் சமையல் பண்றதுல இருந்து ஆமா எல்லாமே கேட்ரு நீங்க சிம்பிளா சொல்ல போனா நீங்க உங்க
லேட்டடு பத்தி பாத்தீங்ன்னா அவ எனக்கு பின்னாடி வந்து பிங்க் கலர் பூதா வேணு எனக்கு வந்து இந்த கலர்ல இந்த டி சைன்லா எனக்கு அ ஒரு ரே ரியலா வே ணு அப்டின்றருக்கும் போது அவ போட்டோஷீட் எடுத்துதானா
ஆமா அது எடுத்துதாகணு ஆமா
ஒரு கன்டென்டென்ட்க்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு போட்டோ ஷூட் எடுக்கற ஒரு ரெண்டு பேராது ஒரு சூட்டுக்கெடுத்து அங்கறந்து ஆள் வருவாங்க அப்போ அவங்க எல்லாருக்கு ஒரு ஒரு கிட்டதட்ட ஒரு அந்த எடத்துல ஒரு அஞ்சு பேத்துக்கு வேல வாய்ப்பு கெடைக்கிது ஆமா பெஸ்ட் ட்டுதானே சோசியல் மீடியாங்கறது
ம் அது பெஸ்ட்டு தா பட் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஏ ஏ ஓட வளர்ச்சினால நாளுக்குல்லா வந்து கொஞ்ச கொறைஞ்சிட்டு வருது அதுதா ஒரு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனையா இப்ப சொல்ல போனா
ம் ஏ ஐ வந்து நெறையாஎடத்துல வந்து
உங்ககிட்ட கார்பரேட்ல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா பல்க்கா ஒரே நாள்ல ஓவர் நைட்ல பத்தாயிர பேத்த வேல விட்டு தூக்கற லேஆப் பண்றாங்க அந்தமாரிலா இருக்குல்ல நடக்குது நெறைய எடத்துல
ம்
ஏ ஐ நாலதா அந்த ஏ ஐ நால என்ன பாத்தீங்கன்னா நல்லது இருக்குது அட்வாண்டேஜ் இருக்கு டிஸ்அட்வாண்டேஜ் கொஞ்ச நெறைய இருக்குன்னு சொல்ல வரே நா உங்களுக்கு
ம் அது ஏ ஐ மூல டிஸ்அட்வாண்டேஜ்கிறத அப் நா அக்செப்ட் பண்ணிக்குவே
ம் ம்
சில பேர் இத விரும்புறவங்களும் இருக் க்குறாங்க இன்னமு
ம் கண்டிப்பா கண்டிப்பா
இந்த மாரிதா ஷூ ஷூட் வேணு எனக்கு வந்து இந்த மாரி பேக்கிரவுண்ட் வேணு நா என் ஃபேமிலி எல்லாரையு வச்சு இப்படி இருக்கிற மாரில்லா வேணு பட்டிகுலரா இந்தப் பிளேஸ்ல எனக்கு இருக்கிற மாரி பேக்ரவுண்ட் கட்டாய ஏனா அவங்கஅவங்களுக்கு ஒரு மெமரிஸ்ஸுக்கு ஒரு போட்டோஷூட் எடுக்குறாங்க பா அவங்க அவங்க பிளேஸ்ல போய்தா எடுப்பாங்க அப்படின்ற ப்ப
சோ அந்த உண்மையானது அந்த ரியலிஸ் எப்படிங்க சொல்றீங்க அந்த எடத்துல
மெமரிஸ்க்கு தா போட்டோஸ்ஸே அப்ப மெமரிஸ் பிளேஸ் தான ஃபர்ஸ்ட்டு அங்க முக்கியமா இருக்கு அந்த பிளேஸ் பாக்கு போதா அவங்களுக்குடையது போட்டோஸ் பாக்கும்போதே அது அவுங்களே பாத்தாலு சரி வேற யாரு பாத்தாலும் சரி ஒரு ரிமெம்பர் பயங்கரமா இருக்கு அது
ஆமா இப்ப நம்ம ஒரு ஒரு கொடைக்கானரே போறோ நாங்க எடுக்குறோ அப்டின்னா அந்த போட்டோ வந்து அந்த பிராக்ஸன் ஆஃப் செகண்ட்ல அந்த கருப்பு அந்த இடத்துக்கே கூட்டு போயிடு
அ இந்த லவ் எஃபெக்ஷன் அட்ராக்ஷன் எல்லாமே அந்த செகண்ட் வந்துட்டு போயிரும் ம்
அது ஒரு நல்ல விஷய தான்ல ஆனா வந்து என்ன சொல்றது நானு நீங்க சொன்ன எவ்வளவோ ஆப்லா இருக்கு பட் கொழந்தைங்க வந்து அதை யூஸ் பண்ணணு பட் என்ன பண்ணாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் என்னா பண்ணாங்க ஃபோன ஜஸ்ட் அவங்க கைள குடுத்துறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஏதுப் பண்றாங்கன்னு வாட்ச் பண்றதுல்ல ஒருமண் நேரம் ரெண்டுமண் நேரம் குடுத்துற்றாங்க
பண் அது பண்ணனும் அவங்க என்ன பண்றாங்க ஏ எத டவுண்லோ போட்றாங்க எத பாக்குறாங் ங்க அவங்கள அடிக்கடி ஒரு வி ஷயத்தயா இப்ப இன்ஸ்டாலாலே பாத்தீங்கனா ஒரு ரீல்ச வந்து ரெண்டு மூணு தடவப்பாபாங்க பிள்ளைகெல்லா அது அது ரெண்டு ரெண்டு பாக்கும்போது அவங்க மைண்ட்ல செட் ஆகு அது ஏ அவங்க அந்த அந்த பட்டி க்லரா அந்த வாய்ஸ் வரவங்க மட்டூ ஏ அவங்க ரெண்டு தடவ பாக்குறாங்க
ம் ம் ம்
அதல்லா பேரன்ட்ஸ் பாத்துகுட்டாங்கன்னாவே சு நம்ம சேஃபா பிள்ளை கல ஹேண்டில் பண்ணிக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா
மித்தபடி என்ன பொருத்த வரைக்கோ இன்ஸ் இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப் இது எல்லாமே அட்வான்டேஜ் தா டிஸ் அடவான்டேஜன்னு சொல்றக்களவுக்கு எதுமே கடையாது
அ இருக்குது பட் நம்ப போறத எடுத்துக்குற விதி தா இருக்கு நம்ம கொண்டு
ஆ நம்ம கைல நம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொருள வச்சிதா எல்லாமே
ம் ம் ம் நம்ம கத்திய சொல்ல மாரி போல அந்த கத்தி வச்சி பணத்த அருக்கவு செய்யலா அது என்ன வேண்ணா போட்னோ அவளோதா மொதோ மொதல்ல ஒரு கத்தி நம்ம ஹேண்டில் பண்றோ அவ்ளோதா
ஆ
அப்டி கூட
ஒகே டென் மினிட்ஸ் ஆயிட்சி ஓகே பாய்
ம் ஓகே ஓகேங்க நன்றி
பாய் அம்மா ஃப்ரெண்டு